ஹலோ ஹலோ மேம் குட் ஈவினிங் மேம்
ஆ சொல்லுங்க மேம்
ஆ மேம் ஆ மேம் நா ஆக்சுவலி எ பைய வந்து அஞ்சு வயசு ஆவுது அவெ என்னன்னா வந்து கொஞ்சொ ஸ்பீச் வந்து கொஞ்சொ கம்மியா இருக்கு அப்பறோ வந்து பாத்தா நொம்பா என்ன சொல்றது ரொம்ப கோவப் பட்றா எதுக்கெத்தாலு கோப்படுறா தூக்கி எரிஞ்சுடுறா பொருள் பொருள் எல்லா தூக்கி எறிஞ்சுடுறா லிசன் பண்ண மாட்டன்றா அடம்புடிக்கிறா பயங்கரமா அதுதா மேம் உங்கள கன்சல்ட் பண்ணனு ஆக்சுவலி நா கேட்டப்ப நீங்க நா இப்பதா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிரு க்கேன் சொன்னாங்க என்க்யூர் பண்ண போது ச அதா சரி உங்க டைரெக்டா உங்ககிட்ட கால் பண்ணி இப்பத்திக்கு ஆ அ டெம்ப்ரரியா எதாவ் சொல்யூஷன் இருக்கா எப்டி என்ன பண்ணலானு சொல்லி கேக்கலாந்தா மேம் கால் பண்ண உங்கள
மா ஓகேமா ம் ஓகே நீங்கமே இப்ப கொழந்த எதிர்க்க இல்லாம தனியா தானே க்காந்துருக்கீங்க எங்கிட்ட பேசுறதுக்கு
ஆ எஸ் மேம் பைய அவ தூ தூங்கிட்டா மேம் அவெ இல்ல ஃப்ரீயாதா மேம் இருக்க பேசலா
ஆ ஓகே ஏனா வந்து கொழந்த எதுர்க்கே பேசணோனா அது வந்து நம்ப வந்து நீங்க வந்து அது கவனிக்கல அப்டின்னு நெனைச்சுக்ட்டுருப்பீங்க ஆனா அது நல்லாவே கவனிச்சுட்டு இருக்கு உங்களுக்கு உங்கள கவனிச்சுட்டுருக்கோ என்ன பண்ணுது என்னன்ற த அம்மா என்ன பேசுறாங்க நம்மள பத்தி நம்மள பத்தி நல்ல விதமா சொல்றாங்களா சொல்லலியா அப்டின்னு சொல்லிட்டு அது யோசிச்சிட்டேருக் அதுனால நீங்க வந்து மேக் சிமம் கொழந்த எதுர்க்க பேசாம இருக்கறதுதா ரொம்ப நல்லது ஏனா நா வந்து உங்களுக்கு ஒரு இஷ்யூ ஒன்னு சொல்றே என்னோட ஃப்ரெண்டு் அவுங்களுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க ஒரு பைய பொண்ணு பொண்ணு பெரியவ பைய சின்னவ திடீர்னு அவுங்க ஹஸ்பண்ட் எறந்துட்டாங்க திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல எறந்துட்டாங்க அந்த பசங்கள வந் து அவுங்களுக்கு வந்து அந்த டைம்ல எப்டி ஹேண்டல் பண்றதுன் தெரியல ஏன்னா அவுங்களுமே ரொம்ப டிப் ரெஷன்ல இருக்காங்க பசங்களுக்குமே பெரிய டிப்ரெஷன்னு ஏன்னா பசங்க சின்ன பசங்களா இருந்தாலு தெரியாது கல்யாணாயி போயிட்டு இருந்தாலு தெரிஞ்சிருக்காது ஆனா இது வந்து ரெண்டு கெட்டா வயசுல இருக்க கொழந்தைங்க அப்போ ஒரு கொழந்த வந்து அப்பதா வந்து தேர்ட் படிக்கிது செகண்ட் படிக்கிது ஒரு கொழந்த அப் பதா வந்து ஆ ஃபோர்த்தோ என்னமோ ஃபோர்த்தோ பிஃப்த்தோ படிக்கிது ஒரு கொழந்த சோ வந்து அவுங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாம எல்லாமே நம்ப நம்ப அதாவது அவுங்களுக்கு எப்டி தோண ஆரம்பிச்சிருச்சின்னா நம்பளுக்கு அப் றோ நம்ப கொழந்தைங்க யாரையு ஏமாத்திடக் கூடாது அப்டின் நெனச்சிட்டு அவுங்க என்ன பண்டாங்க எல்லா விஷ்யமு கொழந்தைங்களுக்கு தெரியணு அப்டின் சொல்லிட்டு எல்லா விஷ்யத்தயுமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன ஆச்சின்னா பெரியவ வந்து மெச்சூடாயி யோசிக்க ஆரம்மிச்சுட்டா அது காட் கிரேஸ் ஆனா சின்னவ வந்து அவனுக்கு என்ன தோணிட்ச்சின்னா நம்ப பெரியவங்க நம்பதா அம்மாவ பாத்துக்கணு அப்டின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சி அவனுக்கு ரீசன் என்னன்னா இவுங்க எல்லாத்தயுமே சொல்றது இன்னொன்னு வீட்ல பெ ரியவங்க இருப்பாங்கல்ல வயசானவங்க அவுங்க வந்து நீதான்டா இந்த வீட் ல ஆம்பள புள்ள நீதான்டா பாத்துக்குணு நீதா அம்மாவ பாத்துக் கணு நீதா அக்காவ பாத்துக்கணுன்னு சொல்ல ஆரம்மிச்ட்டாங்க ஆனா அது வந்து அவன வந்து ஓவர் மெச்சூடா அவ வயசுக்கு ஏத்த மெச்சூரிட்டி இல்ல அந்தளவுக்கு அவன சேஞ்ச் ஆக்கிடுச்சி இப் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சின்னா அவுங்க அம்மாவ பைக்ல போறாங்கன்னா ஆப்போசிட்ல யாராது அவுங்க அம்மாவ பாத்தா அவே ஏ உங்கள பாக்றா நீங்க இன்னு அடுத்த வாட்டி படுதா போட்டுகோங்க பேஃஸ் கவர் பண்ணிக்கோங்க அப்டின்னு சொல்ற அளவுக்கு அவ மாறிட்டா அப்போ ஒரு சின்ன கொழந்தையோட மைண் செட்டு அந்த டைம்ல நம்ப என்ன பண்றோமோ ஏன்னா அவே நேர்ல பாக்குறா அம்மா அழறாங்க அப்பா வீட்ல இருக் கர்து அவரு தா அவரு இல்ல அப்ப ஆம்பளத் தொணை யாருமே இல்ல நம்பதா நம்ப சின்ன பையே கெடையாது அம்மாவையு அக்காவையு பாத்துக்குற ஸ்டேஜ்ல நம்ப இருக் கோன்ற மாரி அவனே இமேஜின் பண்ணிக்கிட்டா அவே எதுனாலு நாந்தா நாந்தா அப்பறம் அவங்க வந் து அத ஐடென்டிஃபை ஏன்னா அந்த டைம்ல அவங்க வேலைக்கி போயே ஆகணு வீட்ல இருக்க முடியாது வேலைக்கி போய் போறதுனால இன்னு இவே வந்து வீட்ல பெரியவங்க கூட இருக் க இருக்க அவுங்களுக்கு என்ன ஆச்சின்னா நம்பதா வந்து எல்லாமே அப்டின்னு நெனக்கிற அளவுக்கு அவே ஆயிட்டா அதுக்கப்பறோ அந்த பையனோட விஷ்யோ தெரிஞ்சி அவுங்க அம்மா அத ஐடென்டிஃபை பண்ணி இல்ல இவே வந்து ஓவர் மெச்சூடா இருக்கா அதாது சின்னதா ஏதாது பேசுனா கூட என்ன இப்ப பெரியவங்க பிஹேவ் பண்ணுவாங்கல்ல என்ன என்ன என்ன பண்ணனு என்ன ஆச்சி அது வந்து ஒரு நார்மல் மைண்ட் செட்ல எடுத்துட்டு போ மாட்டா கொழந்தைங்க மைண்ட் செட்லே இருக்காது அவ கிட்ட பெரியவங்க மைண்ட் செட்ல இருக்கு அ நா தா எல்லாமே அப்டீன்ற ஒரு மைண்ட் செட்ல ஆயிட்டா அதனால நீங்க அத வந்து அவங்க அம்மா வந்து ஐ டெண்டிஃபை பண்ணி அப்பறமா அவங்கூட அ அ வேலைக்கு போறதே விட்டுட்டாங்க எனக்கு எ புள்ள தா முக்கியோ அப்டீன்னு மைண்ட் செட் வந்து அவங் கூடயே ட்ராவல் பண்ணி இல்ல நீ சின்ன பைய பாத்துக்க அம்மா இருக்கே அம்மாக்கு அப்பறோ அக்கா இருக்கா அதுக்கப்பறோ தா நீ உனக்கு இன்னு எதுவு தெரியாது உனக்கு இந்த அளவுக்கு இன்னுமே மெச்சூரிட்டி வரல அப்டின்னு சொல்லி சொல்லி சொல்லி இன்னுமே கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சமாதா அவன மாத்தின்டுருக்காங்க சோ அதே மாதிர் தா உங்ககிட்டயு நாஸ் சொல்றே கொழந்தைங்க எதிர்க்க நம்ம பேச வேண்டியது மட்டு தா பேசணு மத்த ஹலோ
ஆ கேக்குது மேம் சொல்லுங்க மேம் கேக்குது மேம்
ஆ பேச வேண்டியது மட்டுதா பேசணு எல்லா விஷயத்துமே நம்ம பேசிட கூடாது இப்போ நீங்க என்ன தெரிமா அவ் அவ தூங்கின்ருக்கான்னு நெனச்சுன்ருப்பீங்க அனா அவ ஆ தூங்காம கண்ண மூ மூடிக்கிட்டு நீங்க என்ன பேசுறீங்கன்றத கேப்பா சோ அது மாதிரி அவ பக்கத்துலயோ இல்ல அவ விளாடின்ருக்கா நம்மள கவனிக்க மாட்டா அப்டின்லா நெனச்ட்டு ஒக்காந்து அவன பத்தி அவன பத்தி இஸ்யூஸ் சொல்லாதீங்க ஏன்னா நம்ம ஒரு இஷ்யூ அவ அடம்புடிக்கறா அடம்புடிக்கறா சொல்ல சொல்ல சொல்ல அவ அடம்புடிச்சுட்டே இருப்பா ஓகேவா ஆ அவ வந் து என்ன அப்டின்ட்டு நம்ப பாக்கணு அ அது வந்து அவனு க்கு வந்து அது அது அப்டியே ஆயிடு நம்ம என்ன பண்ணாலு திருப்பி திருப்பி இததான சொல்றாங்க அதனால நம்ம அப்டியே இருந்துப்போமே அப்டின்ற ஒரு மைண்ட் செட் வந்துரு ஃபர்ஸ்ட் அஃப்பால் இது கொழந்தைங்கல கொழந்தைங்க மாதிரி பாருங்க ஏன்னா கொழந்தைங்கன்னா சேட்ட பண்ணதா செய்யு நம்ப வந்து அ அப் ப வந்து வேற நம்ம வளந்தது வேற நம்மகிட்ட போன் இல்ல டி வி அவ்வளோ பாக்க மாட் டோ அப்பா அம்மா சொன்னா கேப்போ அனா இப்ப இருக்க பசங்க ரொம்பவே ஆ எப்டி சொல்றது ஹைப்பர் டென்ஷனோடதா வராங்க இப்ப ஏ அவுங்களுக்கு டிப்ரெஷன்ருக்கு டிப்ரெஷன்னா என்ன தெரிது மூச்சி சொல்றாங்க ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க அவங்களுக்கு கோவோ அதிகமா வருது ஏன்னா இப்ப நம்ம ஓடி போய் விளாடுறம் போது நம்ப கோவோ எல்லாமே அந் ஒரு பால் அடிக்கறமா அதுல போயிடு ஓடும்போது அந்த வேகத்துல போயிடு அனா இப்ப இருக்க பசங்க எந்த ஒடம்புல எந்த ஒழைப்புமே இல்ல அவங்களுக்கு அவுங்க ஜஸ்ட் வீட்ல ஒக்காந்துட்டு போன் பாக்கறாங்க டி வி பாக்கறாங்க ஸ்கூலுக்கு போறாங்க டியூஷன் போறாங்க வராங்க அவ்வளதா வெளிய அவுட்டோர் கேம்மு எது எங்யூ அவங்க வெளையாடுறது கெடையாது ஒன்லி அவங்க மூள மட்டுதா வேல செய்து அந்த வேல செய் வேல செய்ய என்ன ஆகுது அதுக்கு ரெஸ் ட்டு வேணு ஒரு மாரி பர்ஸ்ட் ஆகணுன்ற மாதிரி இருந்து சோ கொழந்திங்களுக்கு எந்த பிரச்சனையூ கெடையாது அவன பொறுத்தவரையு எந்த பிரச்சனையு இல்ல சேட்ட பண்றது இப்ப இருக்க கொழந்தைங்களுக்கு உண்டான ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டிதா சேட்ட பண்றது அடம் புடிக்கிறது எல்லாமே ரெகுலர்தா நீங்க அத பத்தி காலப்படாதீங்க ரொம்ப கோவம் வருதுன்னும்போது நீங்க ஸ்விம்மிங் க்ளாஸ் எத்துனு போய் சேத்து விடுங்க ஏன்னா வந்து அதுல வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுர மாரி வேற எதுலயுமே ரிலாக்ஸ் ஆகாது
ஓகேங்ளா அதனால அவன ஸ்விம்மிங் போட்டு விடுங்க ஸ்பீச் வரவானா ஸ்பீச் தெரபி இருக்கு நா உங்களுக் கு அட்ரஸ் வந்து உங்களுக்கு நா சென்ட் பண்றே என்னோட ஃப்ரெண்டுதா எடுக்கிறாங்க ரொம்ப நல்லா எடுக்கிறாங்க பசங்களு நறைய சேஞ்சஸ் அவங்ககிட்ட நீங்க வந்து அத வந்து ஃபாலோ பண்ணுங்க கிளாஸ் கொண்டு போய் விடுங்க அவங்க அத வந்து அவங்க பாத்துப்பாங்க சோ அதுக்கு நா கேரண்டி ஸ்பீச்க்கு நா கேரண்டி அ அது அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க கொழந்தைய ஒரு நாள் எனக்கு நேர்ல நா வந்துட்ட பிறகு நா உங்களுக்கு கால் பண்றே நீங்க கொழந்தைய கூப்ட்டு வாங்க நா அவனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறே ஆ இப்ப வந்து பேச்சு வரலங்கிறீங்க சுத்தமா பேசலையா இல்ல பேசுறானா
ஆ பேசுறா மேம் ஆ இல்ல இல்ல பேசுறா ஆனா வந்து என்னனா நம்ம கேக்குறக்கு செரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டா அவ அவன் பேசுறது பேசுவா பேசிட்டேஇருப்பா நம்ம எது கேக்றமோ அதுக்கு கரெக்டா சொல்ல மாட்டா, அவ என்ன சொ சொல்றானோ அதுதா செரினு சொல்ட்டு அந்த மாரி ஒரு இது
ஓகே பெரியவங்களே நம்ம அப்படிதா இருக்கோ சில நேரத்துல பேசுறதயே திருப்பி பேசிக்கிட்டு
எப்டி அந்த அடமென்ட்னால அப்டி பேசுறானா என்னன்னு தெரில ஆ நீங்க சொன்னோம்மே இப்ப கொஞ்ச முன்னாடி சொன்னீங்கல்ல அந்த சின்ன கொழந்தை வந்து அவனே வந்து அவங்கதா வந்து அந்த பெ ரிய ஆள்னு ஒரு அந்த திங்கிங் இவனுக்கு அதே மாரிதா இருக்கு வயசு கம்மி அஞ்சு வயசுதா இருக்கு பட் இருந்தாலு அவனு வந்து இல்ல அதே மாரிதா அவனுக்கு அக்கா எ பெரிய பொண்ணு இருக்கா பெரிய பொண்ணே வந்து பேர் சொல்லிதா கூப்பிடுவா கூப்ட மாட்டு இல்ல அவ சொல்றதா அவள் ஏதா பண்ட்ட ஒடனே அடிச்சிருவா அவங்க அப்பா மாதிரியே அப்படியே ஒடனே அடிச்சிடுவா ஒடனே அப்டி ஆனா நா வந்து கொஞ்சோ அப்டியே பாத்தா மட்டு கம்முனு இருப்பா இல்லன்னா என்னையே வந்து அவ அப்டியே ரேஸ் பண்ணி இப்டி பேசுவா அந்த மாதிரி அதா அவ அவ சொல்றத நம்ம கேக்கணு அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பேசுவா தோரணைல பேசுவா
புரியுது புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நல்லாவே து ஆ இதெல்லா இப்ப பெரிய விஷயமே இல்ல முன்னாடி வந்து இதெல்லா வந்து பெருசா ஆ ஐ க்யூ கம்மி அப்டி எல்லா சொன்னாங்க இப்ப எல்லா கொழந்தைங்கிட்டயுமே இந்த விஷயோ இருக்கு அதனால வந்து நீங்க அத பத்தி எல்லா கவலைப்படாதீங்க நீங்க கூப்ட்டு வாங்க நா பாக்குறே என்ன தெரப்பி வேணு அவனுக்கு அப்படின்னு நா பாக்குறே மெடிசன்ஸ் வேணுன்னாலு நா வந்து பிரிஸ்கிரிப்ஷன் பண்றே அத ஃபாலோ பண்ணுங்க
அ இப்ப என்ன வயசு அஞ்சு வயசுனுதானே சொன்னீங்க ரொம்ப மாத்தி எங்காச்சு சின்ன வயசுதானே ஒன்னு பிரச்சன இல்ல வளர வளர நம்ம வந்து அது யோகா சொல்லி குடுக்கறது ஆ சில வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் அவனுக்கு ஏ கோவ வருது அப்டின் கண்டுபிடிக்கது அவன எந்த விஷயத் ல எது ட்ரிகர் பண்ணுது அப்டின் பாத்து நம்ம சரி பண்ணிர்லா நீங்க அத பத்தி எல்லா நோ வரிஸ் ஸ்பெஷல்லா அவ எதிர்க்க எதுமே பேசிறாதீங் அவ வந்து ரொம்ப குட் பாய் யாருகிட்ட சொன்னா கூட அவ வந்து ரொம்ப சமத்து சொல்ற பேச்ச கேப்பா ஆ அவ ரொம்ப நல் பய ரொம்ப நல்லா பாத்துப்பா. அப்டின்ற மாதிரியே சொல்லுங்க அது பொய்யா இருந்தா கூட பரவால்ல அவ எதிர்க்க சொல்லு ம் போது அது அவன வந்து ரொம்ப தூக்கி வச்சு சொல்லுங்க அவ ரொம்ப ஹாப்பியா இருப்பா ஓக்கேவா மேம் வேற ஏதாவது டவுட் இருந்தா நேர்ல வரும்போ து நீங்க கேளுங்க நா உங்களுக்கு வந்து ஆ உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி விட்றே
ஓக்கே மேம் ஓக்கே மேம் கண்டிப்பா மேம்
ஆ சரி ஆ ஓக்கே மா தேங்க்யூ
ஓக்கே மேம் தேங்க்யூ மேம்